ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுப்பா நீங்க பேசுறது என்ன கேக்குது நான் பேசறது கேக்குதா உங்களுக்
ரொம்ப மெதுவா கேக்குது
கேக்குதா இப்போ
ஆ இப்போ பரவாயில்லன்னு நினைக்கிறேன் சரியா கேக்கல ஆ ஆ ஓகே ஓகே ஓகேப்பா ஓகே
ம் சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு பா நீங்க
ஆ நானும் சாப்ட்டேன் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு உங்க வீட்ல
அது மாதிரல்லாம் ஸ்பெஷல் எல்லாம் எதுவும் கெடையாது சில விரதனங்கள்ல்லா இருக்கு அதனால வியாழக் ன்றதுனால கொஞ்சம் நான் அதை அவாய்ட் பண்ணிடுவேன்
ஓ சரி சரி அப்ப என்னதான் சமையல் பண்ணீங்க வெயிலுக்கு அதுக்கும்
வெயிலுக்கு முக்கியமா நம்ம இந்த மோர் குழம்பு இந்த மாரி ல்லாம் சாப்ட்டாதான் நல்லா இருக்கு அதனால சைதீஷ் மட்டும் காரம் இல்லாம ஏதாவது உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரி எல்லாம் செஞ்ஜு எடுத்து பா
ஓ சரி சரி எப்டி ஊர் ஸ்டைல்ல உங்க ஊர் ஸ்டைல்ல வைப்பீங்களா மோர்க குழம்பு இல்லட்டி எப்டி இங்கத்தி ஸ்டைல்ல வைப்பீங்களா மோர் குழம்பு
நமக்கு ஊர் எல்லாமே இதேதான் இப்ப நகர்புற வாழ்க்க தான் கிராமப்புறத்தை பத்தி எனக்கு எதும் தெரியாது
அயயோ அப்படியா நா கூட சரி நீங்க ஏதோ ஊர் லதா இருக்கீங்க அப்படின்னு நெனைச்சே ஏன்னா அப்பப்ப ஸ்டேட்டஸ் எல்லாம் வப்பீங்கல்ல ஏதோ ஊர் சைடலா இருக்குமா ஒரு சமய நீங்க அங்கதா இருந்து பேசுறீங்களோனு நா நெனைப்பே
அப்டி இல்லல்லா வெளியூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா சொந்தக்காரங்க கூட யாருமே இல்லப்பா எங்களுக்கு போய் தங்கணும்ன்ற மாதிரி கூட
ஓ சரி சரி எங்களது பக் அக்கா கிராமமாக இப்போ தான் நாங்கள் நகரத்தை வந்து நோக்கி வந்திருக்கோ அதனால் கிராமத்தில் நறைய ஃபுல்லாகவே கிராமம்தா லீவ் விட்டா போதோ ங்கடி போயணுன்ற மாரி இருக்கும் ஆனால் இங்கேயே வற்றி வாழ்க்கைய விட அங்கேத்த வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கோ ஒரு மாரி அமைதியா இருக்குற மாதிரி இருக்கோ காலைல எழுந்தோமா எட்டு மணிக்கெல்லா எல்லா வேலையோ முடிஞ்சிடோ முடிஞ்சுட்டு போய் வயல்ல ஒக்காஞ்சோன்னு நெனச்சுக்கோங்களே டைம் போகறதே தெரியாது இது இங்கே இருந்ததுனால தா ஃபோன் எப்போ பாத்தாலோ ஃபோன் ப பார்க்கற மாதிரி டி வி பார்க்குற மாதிரி ஏ சி போட்டு இருக்க மாதிரி அப்படியே ஃபுல்லாகவே உள்ளவே இருக்குற மாரியே இருக்குமா ஆனா அங்கே போன நெனச்சக்கோங்கள இதெல்லா எதுவுமே தேவையேப்படாது
கண்டிப்பா
நல்லா தூக்கமும் பாத்தீங்கச்சுக்கோங்களன் ஒரு ஏழு மணிக்கு எல்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு நைட்டு படுத்துட்டு பாத்தோன்னா திருப்பிக் காலைல யாருமே எழுப்ப வேணா நம்மளே அஞ்சு மணிக்கெல்லா எழுந்துக்கலா ஆனா இங்க பத்து மணி பதினோரு மணியனாலோ அடித்து எழுப்புனா கூட எழுது இருக்க மாட்டோ
அது உண்மை தான்ப்பா
அதுதா அது ஒரு மாரி நல்லாருக்கோ கிராம வாழ்க்கன்னு போது எல்லாமே இயற்கையா நமக்கு கெடைக்குது பாருங்க இப்போ நா ஊருக்கு போனா எதுவுமே காசு கொடுத்து வாங்குற மாரி ஒரு நெலையே கெடையாது வெங்காயமா இருந்தாலோ செரி த தக்காளியாக இருந்தாலு செரி கத்திரிக்கா முருங்கைக்கா எதுவா இருந்தாலு எல்லாமே வீட்ட சுத்தியே ஃபுல்லா செடி போட்டு வெச்சுருக்கா போனோமா அப்டியே பறிச்சோமா சமைச்சோமா சாப்ட்டோமா அப்படின்ற மாரி வர மாரியே இருக்குது அதுவே கொஞ்சோ ரொம்ப நல்லா இருக்குற மாரி இருக்குது ஒடம்போ நமக்கு ஆரோக்கியமா இருக் இருக்கிற மாரி இருக்கு நல்லா நடந்துக்கிட்டே இருக்குற மாரியு இருக்கு வேல செஞ்சுக்கிட்டே இருக்குற மாரியு இருக்கு ஆனா இங்கே வந்து நெனச்சுக் கோங்கள மொத்தமா எல்லாமே அப்படியே அடங்குற மாரி ஆகிடுது அடங்குற மாரி ஆறது அதனால சுத்தமா ஒடம்பே நமக்கு எதுவுமே செட் ஆகல அப்படின்ற மாரி
உண்மைதாப்பா எனக்கு வந்து ரொம்ப மிஸ் பண்ண ன்ற பா அது வந்து கிராமப்புற வாழ்க்கன்றது எனக்கு ரொம்பவே புடிக்கோ கொஞ்சோ ஒரு இருபது வருஷ் வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிிலாம் எங்க பாட்டி வீட்டுக்கு போகும் போது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த நகர் மயமா இல்ல அது கொஞ்சம் நகரத்திலேயே வந்து ஓரமா கொஞ்சம் கிராமமாதா இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா அதுவே அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஆயிட்டு அஹ் அந்த தோட்டங்கள் எல்லாம் அழிச்சுட்டாங்க அப்போ நாங்க போய் தங்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அமைதியா இருக்கும் பம்ப செட்ல குளிக்க இரு நானுமே பா்த்தீங்கன்னா அந்த கீர வந்து வெதைச்சிருப்பாங்களா அதெல்லா போயிட்டு எனக் அ அதல்லா ஆசை போய்ட்டு பறிக்கிறது வேல கூட செஞ்சுட்டு காசு வாங்கிட்டு வருவே நா அது மட்டு இல்லாம இந்த மல்லிப்பூ பறிக்கிறது ஈவினிங் டைம்ல வந்து முடிச்சவாங்க அவுங்க பறிச்ச பறிச்சு முடிச்சுட்டு அது விட்டு போனதெல்லாம் இருக்கோ பார்த்தீங்களன்னா அத பறிச்சுட்டு வந்து நம்ம கட்டி வெச்சுக்கிறது இதெல்லா நல்லா இருக் நம ரொம்ப நிறைய மிஸ் பண்றோமே ஒண்ணும் இல்ல நம்ம சொந்தக்காரங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கூட வருஷத்துல ஒரு முறாது போய் தங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாரி ல்லாம் நிறைய பீல் பண்ணிருக்க ஆனா நீங்கலா குடுத்து வெச்சவங்க தா
ஆமா ஒன்னு அ அதுவுமே என் என்னுடைய வாழ்க் அப்பா அம்மா வீட்டுன்னு பாத்தீங்கன்னு சொன்னிங்கன்னா ஃபுல்லா நகரோ தா கல்யாணம் பண்ணிட்டு போன இடம் தா வந்து இந்த கிராமம் அதனால சுத்தமாக நகரத்திலயே வாழ்ந்துட்டு இருந்துட்டு கிராமத்த நேக்கி நான் போகும்போது ஸ்டார்ட்டிங் எனக்கு எதுவுமே தெரியாது எல்லாமே புதுசா இருக் பாக்குற மாரி இருக்கோ அம்மியில் அரைக்க சொல்லுவாங்க ஆட்டுக்கல்லுல ஆட்ட சொல்லுவாங்க அப்புறோ அத குத்த சொல்லுவாங்க அதெல்லா எனக்கு ஒன்னுமே தெரியாதா ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா செஞ்சு செஞ்சு தா கத்துக்கிட்டே சமையல் கூட பாத்தீங்கன்னு நினைச்சிக்கோங்களேன் எனக்கு சமைக்கவே தெரியாது எல்லாமே அ ஒரு ன்னை மிஞ்சி போனா ரெண்டு பேரு மூணு பேருக்கு எங்க வீட்ல அவ்ளோதா சமைச்சு சமைச்சு தா பழக்க அங்க போனவொன்னே வெ வ எங்குள்து நெல இருக்கிறதுனால வேல செய்யறதுக்கு கூலி ஆளுங்கல்லா வருவாங்க அவுங்களுக்கெல்லா சமைக் க சொல்லுவாங்களா அவுங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் வருவாங்க நம்ப வீட்டுல் ஒரு அஞ்சாறு பேரு எல்லாருக்கு சேத்து தெனமு ஒரு இருபது இருபத்தஞ்சு பேருக்கு சோறாக்குற மாரி இருக் கு சாப்பாடு கொழம்பு பொரியலுன்ட்டு எனக்கு அவ்ளோ வேகமாவு வராது செய்யவு வராது எனக்கு அவ்ளோ பெரிய குண்டலா சோறு வடிக்கணுனா சுத்தமாக எனக்கு வராதா அங்க போய்ட்டு கழனியிலயே தா நாங்க வேல செய்வோ செய்யும்போதே சாப்பாடு செய்யும்போது ஆளுங்கெல்லா கூட இருப்பாங்க இருக்கும் போது எனக்கு தெரியல ஒன்னு தெரிலன்னொன்னே அங்க வேல செய்ற வர இந்த அக்காங்களே என்ன பண்ணுவாங்க எங்கிட்ட வந்துட்டு ஒத்துமா நானே செய்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எனக்கு சாப்பாடெல்லா வடிச்சு குடுத்துருவாங்க நா வெறு கொழம்பு பொரியல் மட்டுந்தா நா எல்லா வெட்டி வெப்பே அக்கா இது உப்பு போதுமா பாருங்க காரம் போதுமா பாருங்க இது எப்படி பண்ணனு அப்படின்னு ஒன்னொத்தையும் கேட்டு கேட்டு அவங்ககிட்ட கேட்டு கேட்டு கேட்டுதான் ஒண்ணு ஒன்னா அப்படியே செய்ய கத்துக்கிட்டேனே இப்ப எத்தன பேருக்குனாலும் சமைக்கிறோம் அப்படின்ற மாரி
சூப்பர் இப்போல்லா உம் கண்டிப்பா இப்ப ல த்துல கூட நான் கொஞ்ச நாளுக்குக்கு முன்னாடி இந்த சமூக வலைதளத்துல எல்லாம் வந்து வீடியோஸ் ஷா ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பாக் ழுது ஒரு சின்ன பொண்ணு தான் ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணுதான் இருப்பா அ ஸ்கூல் போறப் ள்ளதான் ஆனா நல்லா படிக்கவும் செய்யறா ஆனா அதே சமயத்துல இந்த கிராமத்துல வந்து லீவ்நாள்லா போயிட்டு அந்த கள்ள பறிக்கிறது அந்த கெழங்கு வெட்டறது இந்த வேலையும் செய்யற அதே சமயத்துல அவங்க அம்மா அப்பால்லாம் ஹ் வயல்வெளியில வேல செ செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தேவையான சாப்பாட செஞ்சு எடுத்துனுபோய் குடுக்கறது அவங்க வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சு சாப்பிடுறது களி கள களி கின்டறது இதெல்லாம் பார்க்கும்போது இன்ன வரையும் நான் களிக்கின்டுனதே கெடையாது கூழ் செஞ்சிருக்கேன் ஆனா களிக்கின்டுறது எப்படின்னு தெரியாது அத பார்த்த ஒனே எனக்கு ஆச்சரியமாவே இருந்துச்சு அந்த கிராமப்புறத்துல எவ்வளவு அழகா அந்த கொழந்தைங்களுக்கு அந்த வேலையை சொல்லி தராங்க ஆனா இப்ப இருக்கிற நம்ப நம்ப நகர்ப்புறத்துல இருக் பாத்தீங்கன்னா அந்த கொழந்தைங்களுக்கு ஒரு சின்ன வேல இந்த டம்பளர் எடுத்துனு போய் காஃபி குடிச்ச டம்பளரு போடுங்கமானா கூட ஆஹ் அத செய்ய மாட்டேன்றாங்க
ஒரு வேலையும் நமக்கு செய்ய மாட்டேது அதான் சொல்றெல கல்யாணம் முடிச்சுட்டு போன கையோட எனக்கு ஒரு தேங்காய் கூட உரிக்க தெரியாதா நான் திரும்பி திரும்பி பாத்தேன்னா அங்கே வந்து என் நாத்தனார்ங்லாம் சின்ன சின்ன பசங்க தான் எல்லாமே சிக்ஸ்து செவன்த் படிக்கிற பசங்க அந்த மாரி தான் இருந்துச்சுங்க அதுங்கெல்லாம் ஒரு தேங்கா கூட உரிக்கி தெரிலன்னொனே எல்லாம் என்ன பண்ணுங்க தெரியுமா உடனே ஒத்துங்க அண்ணி நானே உரிச்சு தரேன்டு அப்படின்ட்டு பட்டு பட்டு நான் கொடுவா எடுத்துட்டு வருவாங்க இப்படி ஒரு குத்து எனக்கு அந்த கொடுவா புடிக்க கூட எனக்கு தெரியாது என்ன டா இது இவ்வளோ அசிங்கமாக இருக்குது நமக்கு அப்படின்னு எங்கள் அம்மாவெ வந்து திட்டுவேன் ஏம்மா என்னை எப்படி வளர்த்து வெச்சுருக்கம்மா நீ எனக்கு எதுனா ஒன்னு தெரியுதாம்மா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குமா அங்க போனா கத்துக்கடி எல்லாம் கத்துக்கிட்டனா தான் முடியும் கத்துக்க அப்படின்னுவாங்க எங்கள் அம்மாவும் எனக்கு அதே மாரி மாட்
அதுக்கு காரணம் என்னன்னா பா அது நம்மளுக்கு வந்து அந்த வாய்ப்பு கெடைக்கல ஏன்னா நிலப்பரப்புன்றது நம்மளுக்கு கம்மிதான் நகர்ப்புறத்துலன்னா ஒட்டி ஒட்டி ஒட்டி வீடுங்க இருக்கு ஏதாவது சின்ன செடி மரம் செடி கூட வளர்க்க முடியுதா இதுவே எங்க அப் அம்மா வீடு பாத்தீங்கன்னா அந்த அதுவும் நகர்புறம் தான் ஆனா அது வந்து கொஞ்சம் வெளியில அவுட்டர்ல இருக்கிறதுனால ஒரு ஒரு வீட வந்து ஒன்ற கிரௌண்ட ரெண்டு கிரௌண்ட் அந்த மாரி பெருசா இருக்குமா அதுல தென்னை மரம் இருக்கும் நம்ம வீடு கூட இப்ப தண்ணி காய வ அடுப்புலதான் செய்வோம் அதனால நீங்க சொல்ற மாரி இந்த தேங்காய் ஒடைக்கிறது அந்த ம மட்டை வந்து வெட்டுறது அதுவும் இல்லாம அந்த தொடப்பம் கிழிக்கிறது ஹ் சமையல் வந்து அடுப்புல வந்து சமையல் செய்து இது எல்லாமே வந்து எனக்கு அத்துபடியா எனக்கு தெரியும் ஒரு கிராமத்துல எப்படி இருந்தா எதெல்லாம் செய்வாங்களோ அது எல்லாமே நான் செய்வேன் நானு
ஆஹ்வ்
உம்
இத் இதெல்லா நீங்க செய்வீங்கள்ல
கண்டிப்பா அதெல்லா எனக்கு பழக்கமாயிருச்சு அது
ஆஹ் ஏனா எனக்குலா எதுமே சொல்லி் குடுக்ல நா ஒரே பொண்ணுன் ன்றதுனால வீட்லே என்னை செல்லமாவே இங்க வெச்சுனுருந்துட்டாங்க எனக்கு அதெல்லா ஒன்னுமே தெரியாதா அதா சொல்லுவாங்கள கைல கரிகூட படிஞ்சது கெடையாது ஆனா அங்க போயிட்டு பாத்தரங் கழுவும் போது எ கையே மொத்தமா கரியான மாரி ஆய்ட் டு அதோ மாரிலா நான்னு மொதல் தடவையா போய் பண்ணும் போது கொஞ்ச கஷ்டமாதா இருந்துச்சு ஆனா இப்ப அது பழகிடுச்சு அத் துதா எ எனக் புடிச்சிருக்கு இங்கே வந்து இருக்கறவுதுதா எனக்கு சுத்தமா புடிக்கிலே ஆனா வேற என்னாப் பண்றது நம்மே படிச்சது வேலே பாக்கறது பசங்களே கூட்டிட்டு வந்து இங்கே படிக்கீறது எல்லாமே அதுக்காக நம்மே இங்கேதா இருந்தாவுணோ எப்படா இந்தே வாழ்க்கே முடிஞ்சுர்ட்டு நம்மே திருப்பியூ ஊரோட ஓடி போயிடுவோ அப்டின்ற மாரி இருக் கெனக்கு
கண்டிப்பா நானுமே வந்து ஒரு ஒரு பொண்ணு தானா அம்மா செயிற்தே பாத்தப்டே நானு கத்துக்கினம்பா நானூ அதுதா இப்போ அது வெயாமப்புறத்துலே நம்மோ வந்து எதுமே வந்துட்டு நம்மளா வந்தூ தெரிஞ்சு நம்ளா கத்துப்போ பாத்து பாத்து கத்போ இப்ப நீச்சல் கோட பாருங்களேன் தே மாதிரிதா நீச்சல் கூட நம்போ போயிட்டு இப்ப நீச்சல் கொளத்துல போயி மாஸ்டர் வெச்சு கத்துக்றாங்ளா அப் அதெல்லா இல்லே கேன் கட்டி உட்டு எல்லாத்தின் கேணத்துலே தள்ளீ உட்ருவாங்கே அவுங்கல்லா நீச்சல் பழகி வருவாங்கே அந்தே மார்திரிலா ஒரு சூழ்நெல இர்க்கோ
உங்ளுக்கு நீச்சல்லா தெரியுமா
எனக்கு தெரியாதுப்பா அந்த அதுதா சொல்ற நம்பொ வந்து நகர்ப்புறத்துலே கொஞ்சோ ஓரமா இருக்குற ஏரியா அத அந்த மாரில்லா பழகலன்னா என்னமோ அ கொஞ்சொ அந்த வேலைகள்ல்லா தெரியு அந்த எடங்கள் வசதி இருந்ததுனால அந்த மரொ செடி கொடியோ இல்ல அடுப்பு பத்த வெ இந்த மா திரில்லா விஷ்யங்கள்லா எனக் தெரியு உங்கக்கிட்ட பேசுனதுல டைம் போன்தே தெரியிலப்பா எனக்கு
சேரி சேரி எனக்கு வந் தெரியில செரி டைம் இருந்தா நீங்க வாங்க ஏங் கூட ஊருக் போலா
கண்டிப்பா வர கண்டிப்
ம் சரிப்பா சரி வெக்கட்டுங்ளா ம் சரி பா பாய்ப்பா